ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுப்பா
ஆ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா உங்க அக்கா உங்குளுக்கு கால் பண்ண சொன்னாங்க
ஆ
நீங்க படிச்சி முடிச்சுட்டிங்கள்ள
ஆ இப்ப தான் முடிச்சேன்
செரிப்பா அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க
அடுத்து வந்து ஒரு குரூப் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்
எதாவது இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா
இல்ல இனிமே தான் எல்லாம் பார்க்கணும்
அப்படிங்களா தேர்வுக்கு நீங்க என்னப்பா சொல்லுங்க மறுபடியும் கேக்கல
இல்ல கிளாஸ் போ ஜாய்ன் பண்றதுக்கு தான் பார்த்துட்டுருக்கோம்
அப்டிங்களா அது சம்மந்தமாதான் உங்க அக்கா உங்ககிட்ட பேச சொன்னாங்க
ஆ
இப்ப ஓரளவுக்கு இந்த சிக்ஸ்துல இருந்து பத்தாவது வரிக்கும் உங்குளுக்கு தெரியுங்களா ஓரளவுக்கு
ஆ ஓரளவுக்கு தெரியும் பட் நம்ம மறுபடியும் அத படிச்சோம்னா ஞாபகம் வந்துடும்
எக்ஸாம் ஒரு வாட்டி அட்டென் பண்ணீங்கன்னா எப்டி முடிச்சிருவீங்களா
ஆ அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்ல முடியுமான்னு தெரில மேபி செகண்ட் அட்டம்ட்ல கண்டிப்பா முடிச்சிரலா
சூப்பர்ப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாவது அட்டம்ன்றதே பெரிய விஷயம்ல்ல
ஆ ஆமா
அப்டிங்ளா இப்போ நீங்க ஃபுல்லாவே முடிச்சுட்டீங்க காலேஜு சும்மாதா இருக்கீங்ளா வீட்ல ஏதாவது வேலைக்கி போறீங்ளா
வேலைக்குன்னு இல்ல பார்ட் டைம்ல தா வேல பார்த்துக்கிட்டு இருக்க
அப்டிங்ளா
ஆ ஆமா
வீட்ல இருந்து பாக்குறீங்ளா இல்ல வெளியில இருந்து பாக்குறீங்ளா வெளிய போய் பாக்குறீங்ளா சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு
ம்
நீங்க வந்து நாங்களு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்ளுக்கு வச்சுருக்கோ அதா உங்க அக்கா சொல்ல சொன்னாங்க
ஆ
நீங்க வந்து டெய்லியு வந்து எங்களுக்கு ஆ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோ ஆன்லைன்லே நாங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவோ
ஆ
அத வந்து ஒரு ஜஸ்ட்டு சூஸ் பண்ற மாரி சூஸ் ஆன்சர் மட்டு தா இருக்கு நீங்க அப்டியே அத கிளிக் செஞ்சி டெய்லி அமுச்சட்டீங்கனா உங்களுக்கு நாங்க வந்து கரெக்ட் பண்ணி
ஆம்
டெய்லியுமே நீங்க கால்ல பத்ரைக்கு எக்ஸாம் முடிச்டீங்னா ஈவினிங் பதினொன்னல இருந்து பன்னெண்டு மணிக் குலா நாங்க பேப்பர் குடுத்துருவோ எத்தன கரெக்ட்டு எத்தன தப்பு நீங்க எதுல வந்
ஓகே
உங்ள நல்லா தேர்வு பண்ணிக்கணுன்றத மொதக்கொண்டு நாங்க கைட் பண்ணிடுவோ
ஆ
நீ அத வச்சி எதுல ப்ரிபேர் பண்ணணுமோ ப்ரிபேர் பண்ணிக்லா
ஓ இப்ப இந்த எக்ஸாம்ஸ் வச்சி அதுல கேக்குற மாரி நீங்களு கொஸ்டின் கேப்பன்னு சொல்றீங்ளா
ஆமா ஆமா
ஓகே அந்த கொஷின்ஸ்ல எவ்ளோ கொஷின்ஸ் கேட்பீங்க மொத்தமா
ஒரு நாளைக்கு ஐம்பது கொஸின்ஸ்
ஒரு நாளைக்கு ஐம்பது ஓகே தனித்தனியா பார்ட் பார்டா கேப்பீங்ளா இல்ல ஒரே ஜெக்லருந்து கொஸ்சின்ஸ் வருமா
ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு வாரோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு நாளைக்குன்னு எடுப்போ அடுத்தது வந்து நீங்க இதுல எல்லாத்திலியு தனித்தனி சப்ஜெக்ட்ல தேர்வு வந்து அதிகமா பெ ற்றிங்க மதிப்பெண் அப்டின்னா மொத்தமா ஒரு கொஸ்டின் பேப்பர வந்து ஒரு வாரோ ஃபுல்லா உங்கள நாங்க ட்ரெயின் பண்ணுவோ நீங்க ட்ரயின் பண்ண ட்ரெயின் பண் நீங்க ட்ரெயின்
பண்ணிட்டு அதுக்கடுத்து மொத்தமா பண்றீங்க எல்லா சப்ஜெக்ஸ்சு சேத்து பண்றீங்க
ஆமா
ஓகே
அதாவது உங்கள தனித்த தனி சப்ஜெக்டக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரைன் பண்ணிடுவோ நீங்க எல்லாத்திலியு ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்டின்னா மொத்தமா ஒரு எல்லா இதுலிருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டு மொத்தமா எப்டி ஒரு குரூப்ல கேப் ப்பாங்களோ அது மாரி உங்கள ட்ரெயின் பண்ணுவோ
ஓகே இதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா மேம்
இருக்குப்பா நாங்க இப்போ மத்த இது மாரி இது ஆன்லைன்னுன்றதுனால நாங்க ஒரு கல்விய இலவசமா குடுக்கணுன்ற நெனைக்கிறோ ஆனா நாங்க இந்த எங்க இந்த நீங்க பாக்குறீங்கல்லி நீங்க எழுதுற டெஸ்ட்ட வந்து ஒருத்தங்க திருத்தல் செய்றாங்கல்லயா அவுங்களுக்கு அமௌண்ட் கொடு க்கறதுனால நீங்க ஒரு மாச இரநூறுரூவா மட்டு கட்னா போது
மாச இரநூறுரூவா பரவால ரொம்ப கம்மியா இருக்கே
இல்ல இது வந்து முற்றிலும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நாங்க நடத்தறோ அந்த ட்ரெஸ்ட்ல இருந்து என்னங்க
சேவை மையம் மாதிரியா
அப்டின்னு சொல்லல ஆனா அப்டிதா வச்சுக்கோங்களே
ம் சேரிங்க
நீங்க வந்து எரநூறுரூவா கட்டிட்டா போது உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலா ஆனா நீங்க ஜாயின் பண்றது வந்து மாதம் முதல் தேதியிலிருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு இரநூறுரூவா ஃபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்றோ அந்நீலர்ந்தே நீங்க உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலா பிராக்டிஸ் பண்ணிக்கலா
ஆனா இப்ப மாதம் தொடங்கிடுச்சி அப்ப அடுத்த மாதம் வரைக்கு வெயிட் பண்ணணுமா
இப்போ ஒரு நாலஞ்சு தேதி தான போயிருக்கு
ஆமாங்க
அதனால பிரச்சனயில்ல நீங்க வந்து இந்த மாசம் ஜாயின் பண்றீங்னா இன்னிக்கில இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல கொஞ்சோ பத்து நாள் ஆகுனா நீங்க அடுத்த மாசோ முதல்ல இருந்தே எங்கள்ட்ட நீங்க முன்பதிவு செஞ்சிறணு
ஓகே
ஆனா நீங்க உங்களோடைய அமௌண்ட்ட வந்து அடுத்த மாசோ ஜாயின் பண்ணிட்டே கட்டிக்கலா இல்ல நம்பிக்க இல்ல அப்டின்னா கூட நீங்க டெஸ்டு எழுதிட்டு நீங்க மாத இறுதியில கூட குடுக்கலா எங்களுக்கு நீங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு வெற்றியாளரா வந்த பிறகு எங்க கிட்ட நீங்க உங்களோட கருத்துக்கள வந்து எங்களுக்கு சொல்லணு எங்க ட்ரெஸ்ட்ல நீங்க படிச்சி இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன் சொல்லி எங்களுக்கு சொன்னாலே சந்தோஷோ
ஓகே நா இப்போ வீட்லெல்லா கேட்டுட்டு எப்போ ஜாயின் பண்றேன்றத உங்களுக்கு கால் பண்றே
கால் பண்ணுங்கப்பா ஏனா உங்க அக்கா தா ரொம்ப வருத்தப்பட்டாங்க
ஆ என்ன
என்ன பெரிய இடத்துல படிக்க வைக்கணும்னு பாப்பா ஆசை அவங்களுக்கு நல்ல முழு மூச்சா படிக் க்கிறாங்க
ஆ
ஆனா இப்போதைக்கு அந்த அளவுக்கு சேர்க்க முடியல அதனால எங்களுக்கு இந்த உங் கள்துல கேள்விப்பட்டே
ஆ
நீங்க வந்து உதவி பண்ணீங்கனா அவங்க நல்லா படிக்கிறவங்க நல்லா மென்மையானவங்க அதனால உங்ளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அந்த ஃபீஸ் வந்து இரநூறு ரூபான்றது இந்த கரெக்ட் பண்றாங்க இல்லையா அந்த டீச்சர்ஸ் அவங்ககிட்ட நம்ப வந்து சும்மா வேலை வாங்க முடியாது இல்லையா அதனால அவங்களுக்கு இந்த மாதம் இரநூறு ரூபாய் நீங்க தரணு மத்தபடி அதையு இன்னு நம்ம ட்ரஸ்ட்ல யாராவது உதவிய வராங்க அப்டின்னா நாங்க அதையு ஃபியூச்சர்ல கேட்க மாட்டோ
ஓகே ஆ நா இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல சேரலாம்னு யோச்சிருக்கே இந்த மாசத்தில இருந்து அவங்ளுக்கு ஓகேவா நா அந்த கிளாஸ்ல சேர்ந்துட்டு இதுல நா பண்ணா
அது ஒன்னு பிரச்சன இல்லப்பா இது வந்து உங்ளுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோ உங்ளுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுக்குறோ உங்ளுக்கு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறீங்க இது நீங்க அட்டன் பண்றது மூலியமா உங்ளுக்கு ஒரு ரிவிஷன் மாரி இருக்கு நீங்க அந்த மையத்துல போயி சேர்ந்து அங்க கொஸ்டின் பேப்பர் குடுக்குறப்ப உங்ளுக்கு ஈஸியா இருக்கு
ஓகே
நாளைக்கு அங்க அந்த இடத்துல டெஸ்ட் சொல்றாங்கனா இங்க நீங்க ஒரு டெஸ்ட் அட்டெனி பண்ணிட்டு அங்க போகும்பொழுது ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கு இது உங்களோட தனிப்பட்ட விருப்போ இது நாங்க யாரையு கம்பல் பண்றவோ போஃபோர்ஸ் பண்ணவோ கிடையாது உங்க அக்கா சொன்னாங்க அதனால உங்களுக்கு நாங்க கால் பண்ணிருக்கோ உங்களுக்கு யூஸ்புல்ல தா என்றதுன்றது நீங்க தா பாத்துக்குணு ஆனா எங்ககிட்ட வந்துட்டீங்க அப்டின்னா டெஸ்ட் அட்டன் பண்றது என்னவோ கரெக்டா இருக்கணு ஏனா நாங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போ உங்ளுக்காக ஒரு பின்னடியில இருந்து நாங்க இந்த நம்பருக்கு அனுப்புங் க அப்டின்னு சொல்லிட்டு இருப்போ நீங்க அதை பாத்துட்டு அன்டன் பண்ணலனா எங்ளுக்கு ஒரு ஒருத்தரோட அதுல உழைப்பு வேஸ்ட்டா போயிடு இல்லையா
ஆமா
நீங்க ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்றீங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்டின்னா நடுவுல நீங்க வந்து இல்ல என்னால அதையும் பார்த்துட்டு இதையும் பாக்க முடிலன்னா ஒரு மாசம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மாசோம் தொடர்ந்து நீங்க வந்து அந்த டெஸ்ட்ட அட்டன் பண்ணிடுங்க
ஓகே எனக்கு அங்க கிளாஸ்ல வந்து புரியில என்ன சொன்னீங்க
இல்லப்பா இங்க நீங்க ஜாயின் பண்ணிட்டு அடுத்து அங்க போய் உங்களால ரெண்டுத்துயும் ஃபோக்கஸ் பண்ண முடிலனா நீங்க இங்க ஜாயின் பண்ணி ஒரு ஒரு மாதமாது அந்த டெஸ்ட்ட அட்டன் பண்ணி பழகிடுங்க பழகி முடிச்சுட்டு முன்கூட்டியே சொல்லிடுங்க என்னால முடில அதனால நா வந்து இந்த ஜாப இந்த பயிற்சி எனக்கு முடியலனு சொல்லி நீங்க நிறுத்திகலாம் சரிங்ளா நிறுத்திட்டு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள ஃபாலோ பண்ண மாட்டல இந்த வாய்ப்ப நாங்க வேற ஒருத்தொங்களுக்கு குடுப் அதனால சொல்றன்
ஓகே ஓகே எனக்கு அங்க க்ளாஸ் வந்து காலைல பத்துலருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கு நீங்க டெஸ்ட்டு எப்ப எனக்கு குடுப்பீங்க ஆன்லைன்ல காலைல நான் ஒன்பது மணிக்கு எழுதிக்லாமா
அப்புடியே எதனா நீங்க எத்தன மணிக்கு வேன்னா எழுதலாம் நாங்ளும் உங்களுக்கு அனுப்புறதா நீங்க அனுப்பனதுக்கு அப்றோம் அந்த நாள்ல நீங்க என்னைக்கு வேணா எங்களுக்கு அனுபுங்க சென்ட் பண்ணிடலாம்
முடிச்சு அன்னைக்குள்ள உங்களுக்கு நா அத குடு துருண்ணும் நான் முடிச்சு அன்னைக்கு டெஸ்ட்டு
குடுத்துட்டீங்கன்னா உங்குளுக்கு குடுத்துருவோம் நாங்க சரிங்ளா
ஆ சேரிங்க
செரிங்கப்பா உங்களுக்கு மேலும் ஏதாவது தொடர்பு வேணும்னா நீங்க எங்கள வந்து என்ன நீங்க கால் பண்லாம் இப்போதிக்கு உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன் நெனைக்கிறன் வச்சிருட்டுமாப்பா நன்றி நன்றி நன்றிப்பா நன்றி வணக்கம்
மிக்க நன்றி